கேக்குதாடா
ஆ கேக்குது உங்களுக்கு
ஆ கேக்குதுடா என்ன பண்ணிட்டு இருக்ற
சும்மா தாங்க்கா நீங்க
நான் எதோ என்னோட லேப்டாப் ஒண்ணு இருக்குதுட்டா அது யூஸ் ஸ் பண்ணிட்ருந்தே அது எல்லாமே ஹேங் ஆகுது அ அப்றோ சார்ஜு அப்படித்தா ருக்குத்து
ஏனா செப்போ உள்ள லேப்டாப்காது
ஆ அது ஒரு டூ தௌசண் ஃபோட்டீன் இருக்குன்டா நா காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது வாங்குனது
ம்
அ அப்ப வாங்ன லேப்டாப்பு நல்லாதா இருந்துச்சி எடைல எடைல சர்வீஸ் பண்ணிட்டுலா இருந்தோ அதுக்கப்ரோ ரீசன்டா ஒரு டூ த்ரீ இயர்ஸ் கழிச்சா இல்ல ஆது ஆ அதுக்கு மேலயே இருக்கு ஒரு ஃபை இயர்ஸ்க்கு மேல இருக்கு
ம்
அ ஆக் அக்காவோட பைய என்ன பண்ட்டா அந்த லேப்டாப் சார்ஜர் ஒயர் இது கட் பண்ற மாரி இழுத்துட்டா அத்னாலத் சார்ஜர் ஒர்ஜினல் சார்ஜர் வயர் போய்ருச்சு அதுக்கப்றோ லேப் டாப்ல இருக்ற கீஸ்ஸல்லா ஒ ஒரு நாலு கீஸ் அதுவே தனியா வந்துருச்சு இந்த சைட்ல நம்ம பென் ட்ரைவ் குத்துற ஆப்ஷன் ருக் உள்ள அதுவ்மே வர்க் ஆகாம போய்ர்ச்சு
அய்யோ
இப்ப என்னன்னா ஜஸ்ட் சும்மா அந்த போட்டோ வீடியோ பாக்குறதுக்கு எதாவ்து டைப் பண்றதுக்கு அதுக்கு மட்டுந் தா யூஸ் ஆகுது ஓ எஸ் சேஞ்ச் பண்ணனு அதுக்கப்றொ இந்த குரோம் யூடியூப் அந்த பிளே ஸ்டோரு இதெல்லா நம்ம யூஸ் பண்ணுவோ பத்தியா அதுவுமே ஓப்பன் ஆக மாட்டெக்கிது எனக்கு
ஆ என்ன இருந்தாலு பன்னெண்டு வர்ஷொ ஆது லேப்டாப் வாங்கி இன்னொ யூஸ் அது எப்டி வரு
இல்ல அது தான்டா நானு என் தம்பிட்ட கேட்ட அவன் வந்து இந்த மாதுரி ஃபீல்ட்ல தா வோக் பண்ணிட்டு இருந்தோ ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிங்ல
ம் இல்லக்கா என்னதா இருந்தாலு லேப்டாப் வாங்கி
ஆய்ட்ச்சு ஆனா நா நல்லாதா மெயின்டெயின் பண்ணிட் இருந்தே இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு நா அத சொன்ன இப்டி எல்லா இருக்குது சோ அதுக்கு என்ன பண்லா அப்டிங்கம் போது அவ என்ன சொன்னான்னா ஓ எஸ் சேஞ்ச் பண்ணிக்லா அந்த கீபோர்டு வந்து கீ ஸ்பிட் பண்றதுகு பதுலா த அந்த கீ போட் இப்பவே வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்லா ஏன்னா அ லேப்டாப்போட அட்டாச்டு தான நம்ம செப்பரேட்டா ஒன்னு யூஸ் பண்றது இல்லைல்ல சோ அந்த பேடவே நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்லாங்கா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க வந்து ஏன்னா ஏகப்பட்ட மெம்ரீஸ் இருக்கு அ டூ தௌசண்ட் போட்டீன்ல இர்ந்து டுவெண்டி சிக்ஸ் வரைக்கு கும் போது போட்டோஸ் வீடியோஸு டாக்குமெண்ட் ஃபைலு அந்த மாதிரி ஏகப்பட்டது அதுல இருக்குது
ஓ
அப்டிங்கம் போது தம்பி என்ன சொன்னானா அத நீங்க வந்து மொத்தமா பேக்கப் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லா எரேஸ் பண்ணீருங்கக்கா எரேஸ் பண்ணிட்டு நம்ம ஓ எஸ் சேஞ்ச் பண்ணி அதுக்கப்றொ உங்களுக்கு வேணுனா வந்து அந்த பேக்கப் லந்து நீங்க காப்பி பண்ணி வச்சுக்கோங்க அப்டிங்கம்போது உங்களுக் டு எப்பவும் போல நல்லா வோக் ஆகு சர்வீஸு பண்ணிக்கோங்க ஆன்டி வைரஸ் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க அப்டினா
ம் இப்ப வாங்குனிங்கல்ல இது கவர்மெண்ட்ல குட்த்தாங்களா தனியா வாங்குனீங்ளா க்கா
இல்ல கவர்மெண்ட்ல இந்து குடுக்லடா ஏன்னா நா படுச்சது வந்து பிரைவேட் ஸ்கூல்ல தா படுச்சே சோ அப்ப கவுர்மென்ட் காலேஜ் இதுல வந்து கெ படுச்சது கவ்ர்மெண்ட் காலேஜ் தா
ம்
அப்போ என்ன சொன்னாங்கன்னா எழுதி குடுங்க இந்த மாரி பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சவங்களுக் கெல்லா லேப்டாப் கிடைக்காதுல்ல அப்புரந்தே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல படிச்ச ஸூடென்ட்ஸ் எல்லார்க் மே லேப்டாப் ஃப்ரீ தா அப்போ ப்ரைவேட் ஸ்கூல்ல படுச்ச எங்ளுக்கு ஒரு கொஞ்சொ பேருக்கு வந்து லேப்டாப் கெடைக்கல சோ அப்போ எழுதி குடுக்க சொன்னாங்க ஆனா நாங்க எழுதி குடு த்துமே வந்து எங்களுக் லாஸ்ட் வரைக்கு கெடைக்கவே இல்ல நா அப்பதா காலேஜ் என்னக அ நம்மளுக்கு வந்து இந்த லேப் எல்லா வருல்ல சோ என்ன பண்ணி ட்ட வாங்கிட்ட அப்பதா வந்து மார்க்கெட்டுக்கு வந்தது லேப்டாப்பு நியூவா லான்ச் பண்ண லேப்டாப் தா நா வாங்குன
ஓ நா லேப்
எடைல ஹெச் பி டா
ஹெச்பியா ஓகேக்கா இல்ல நா
ஏசர் அ அதாவ்து கவர்மெண்ட்லருந்து வந்ததுதா ஹெச் பி ஆ நா வாங்னது ஏசர்
ஓகேக்கா
ம் நல்லாதாண்டா இருந்துச்சு திடீர்னு என்னாச்சுன் தெர்ல இப்போ நம்ம குரோம்ல ஏதாவ்து சேர்ச் பண்றோன்னு வச்சுக்கோயே
ஆ
அ அது எதுவுமே ஓபன் ஆக மாட்டிக்குது அப்பதா சொன்னாங்க இ இது வந்து ஏதோ ஒரு வைரஸ் ஏறி இருக்கு சோ அதுனாலதா வந்து இந்த வெப்சைட்லல்லா உங்ளுக்கு ஓப்பன் ஆக மாட்டிக்குது அப்டின் சொல்லி அண்ணா சொன்னாங்க என்னோட அண்ணா ஒருத்தவுங்க செக் பண்ணி பாத்துட்டு சொன்னாங்க
நானு அப்பத்தா இப்ப லேப்டாப் வாங்னல்ல புதுசா நா வாங்கன்தோ ஆன்டி வைரஸு ஒன் இயர் இருக்குன்னு சொன்னாங்க பட் வந்து ஆன்டி வைரஸ் எக்ஸ்பேர்தா அதுல காம்ச்சிச்சு சோ அதனால நா ஆன்லைன்லதா நா ஆர்ட்ரு பண்ணி ஆன்ட்டி வைரஸே வாங்குனே வாங்கிட்டுதா இப்போ
ஆன்டி வைரஸ் யூஸ் பண்ணிட்ருக்றியா அது இன்ஸ்டால் பண்ணி
இன்ஸ்டால் பண்ணி வைசிட்டே அது கிட்ட ப அது வாங்கியே ஒன் இயர்க்கு வாங்குனது அதுகித்ல போன வருஷோ ஜூன் சம்திங் இல்லன்னா ஆகஸ்ட்ன்னு நெனைக்குற அப்பதா வாங்கி போட்டா ஆன்டி வைரஸ்ஸு சோ அப்ப கவுர்மெண்ட்லந்து தா லேப்டாப் வந்ச்சு ஆனா அதுக்கு முன்னாடியே நா வாங்கிட்டே ஆல்ரெடி ஹெச்பி ஒன்னு வாங்கிட்டே கவுர்மெண்ட்லருந்து டெல்லு குடுத்தாங்க
கவுர்மெண்ட்லருந்து குடுத்தது நல்லா இருக்குதாடா குவாலிட்டியா
ஆங்க்கா அது நல்லாதா இருக்கு ஆனா அது ஹெச்பி வந்து ப்ராசஸ்லா நல்லாருக்குன்னாங்க ம் ஆனா டெல்லு வந்து ப்ராசஸ்சு சரியில்ல பட் வந்து பில்டு குவாலிட்டி நல்லா வொர்க் ஆகு ஆனா ஹெச்பி பில்டு குவாலிட்டி இல்ல
சேரி சேரி என்னன்னா இப்ப நீ வந்து லேப்டாப் வாங்கி யூஸ் பண்றனா அப்பப்போ சர்வீஸ் பண்ணு ஆன்டி வைரஸ் இல்லாம பாத்துக்கோ
ம்
மோஸ்ட்லி இந்த வேற ஆ ஒருத்தவங்களோடது பென் டிரைவ்வு இல்ல எஸ் டி கார்டு இந்த மாரி யூஸ் பண்றேன்னா உன்னோடதுல வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்கேன் பண்ணிக்கோ என்னோடதுல மோஸ்ட்லி இ இல்லடா லேப்ல நீ ஆன்டி வைரஸ் வச்சிருக்கறேல்ல
ஆ ஆ
சோ அவுங்க யாராவ்து இப்போ டிரைவ் குத்துறாங்கன்னு வச்சுக்கோ அந்த டிரைவ்ல வந்து பென் டிரைவ்வோ இல்ல ஃபோன் டேரக்ட்டா கனெக்ட் பண்ணியோ ஏதாவ்து உன்னோட்லருந்து காப்பி பண்றாங்கல்ல இல்ல அவுங்களோடலருந்து உனக்கு காப்பி பண்றாங்கன்னா நீ ஃபஸ்ட் ஃபஸ்டு ஸ்கேன் பண்ணிக்கோ
ஆ ஓகேக்கா
ஓகேவா இப்போ என்னோடதெல்லா நியூ லேப்டாப்தானே நா என்ன பண்ணனா எனக்கு அப்ப தெரியாது அப்பல்லா நா என்ன ப பண்ணுவ ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வரது என்னோடது எல்லாமே வந்து நம்ம ஃபோன்ல அப்பல்லா ஷேரிங் பண்ணிக்கோல ப்ளூடூத்து
ஆப்க்கா
அந்த மாரி ஷேர் பண்றது மெமரி காட்லந்து ஷேர் பண்றது அப்டிதான பண்ணுவோ சோ அந்த மாரி என்னாச்சு ஒரு டைமு என்னோடதெல்லா லேப்டாப்ல போட்டதுமே எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு மொபைல்ல இருந்தது மொத்தமு டெலீட் ஆயிடுச்சு எப்புடி ஆச்சுன்னே தெரில அதுல இருக்குற வைரஸ்சு வந்து லேப்ல ஏறி இருக்குது
ஓ
ஃபுல்லன் ஃபுல் ஸ்கேன் பண்ணி பாத்தா முக்காவாசி நம்ம மொபைல்ல ஷேர் பண்றது ப்பா அது தெரியாது அவுங்க ஃபோன்லியு வைரஸ் இருக்குதா நம்மளுக்கு தெரியாது அவுங்குளுக்குமே தெரியாது இப்போ நம்மளோட இதுல லேப் யூஸ் பண்ணம்போது பாத்தீன்னா அவுங்களோட இது வைரஸ் இதுல ஏறு இதுல இருக்கறது அதுல போகு அந்த மாரி மாத்தி மாத்தி போகும்போது முக்கியமான ஃபைல்ஸ் வந்து பாத்தீன்னா பார்மேட் ஆயிரூ டெலீட் ஆயிரு இந்த மாரிஇல்லா இருக்குது
ஓக்கேக்கா
எனக்லா லேப்டப் போச்சு அப்படின்றதுக்கான ரீசனே இது தா நறைய ஃபோனு இந்த பென்ட்ரைவ் மெமரி கார்ட்லா போட்டு போட் ட்டு வைரஸ் ஏரி ஒரு மாரி ஹேங் ஆன மாரி ஆயிடு ச்சு வைரஸ் இல்லாம பாத்துக்கோங்க அப்டின் தா சொன்னாங்க சர்வீஸ் பண்ண டைம்ல
ஓ
ம் எவ்ளோ வரு க்ஷ ஆனாலு நம்ம மெயின்டெயின் பண்றத பொறுத்துதா இப்ப ஸ்கூல்லையே பாத்தீன்னு வச்சுக்கோ ஏ அ கம்பியூட் டர்ல்லா வாங்கி எப்டி மெயின்டெயின் பண்றாங்க இவ்ளோ யேர்ஸ் ஆச்சு இதுதா யூஸ் பண்றோ அப்டின்னு
ஆம்மா அதுவேனா உண்மதாங்க்கா ஏங் எ ஸ்கூல்ல காலகாலமாகுது
அ ஏன்னா வந்து அந்த நம்ம கூல்ல இருக்குற கம்பீயூட்டர்ல வந்து நம்ம பென்ட்ரைவ் குத்துறதோ அதுல இருந்து எதோ நம்ம எடுத்துக்குறதோ அந்த மாரி எந்த வேலையு நம்ம பண்ண மாட்டோ போவோ லேப்புக்கு போயிட்டு ஒர்க் பண்றோமா செக் பண்ணி பாத்துட்டு நம்ம வர்றதோட செரி ஏன்னா ஃஹால் இப்ப வந்து இப்ப ஸ்கூல் காலேஜ் எல்லா எடுத்துட்டீன்னா அவுங்க யூஸ் பண்ற கம்பீயூட்டர் அந்த லேப் டெக்னீஷியன் என்ன பண்ணுவாங்க லேப் டீச்சர்ஸ்லா வெளில இருந்து வர வச்சி அவுங்க இன்ஸ்டால் பண்றது தான அப்டிங்கம்போது அவுங்க புதுசா இன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி என்னென்ன ப்ரோக்ராம் வேணு வேற ஏதாவது சாஃப்ட்வேர் வேணுமா அப்டின்னு ஆ வர வச்சி அவங்க மூலியமாதா இன்ஸ்டால் பண்ணி அத ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க அப்டிங்கம்போது அவுங்க புதுசா இது பண்ணுவாங்க இல்லையா எதுல இருந்தோ காபி பண்ணி கொண்டு வந்து இதுல பேஸ்ட் பண்றது அந்த மாரிலா பண்ண மாட்டாங்க சோ அப்டிங்கம்போது கம்பீயூட்டர் மெயின்டெயின் பண்றது நம்ம இதுல தா இருக்குது
ஆமா எங்க காலேஜ்க்கு அப்டித்தா அதுக்குன்னே தனியா ஒரு ஆள் இருப்பாங்க லேப்புக்குன்ட்டு அசிஸ்டன்டுட்டு அவுங்கதா இப்ப என்ன ப்ராப்ளம் ஆனாலு செரி ஏ இப்ப ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சினாலு செரி இல்ல கீபோர்டு ஏதாவது மாத்தனாலு சரி அவர்தா வந்து எல்லாமே பண்ணுவாரு ஆ எந்த ப்ராப்ளம் இருந்தாலு ஒரு செக்கேண்டு கூப்டன்னா வந்து டக்குன்னு முடிச்சி குடுத்துட்டு போயிடுவாறு
ஏன்னா அப்டிங்கம்போது அவுங்க அவுங்களுக்கு வந்து தெரியு இப்போ வந்து புதுசா அவுங்க சாஃப்ட்டுவோறோ இல்ல வேற ஏதாவது இன்ஸ்டால் பண்ணணு அப்டின்னாலு அவுங்க நியூவா கொண்டு வந்துதா போடுவாங்களே தவர வேற எதுல இருந்துமே வந்து இந் காபி பண்ணி கொண்டு வந்து போட மாட்டாங்க அதுக்குன்னு அவுங்க தனியா டிஸ்க் வச்சிருப்பாங்கல்ல
ஆமாக்கா
ஆ அப்படிங்கபோது எவ்ளோ வருஷ ஆனலு மெயின்டென் பண்ணிக்கலா ஆனா நம்ம லேப் ட்டாப்ப அப்டி பண்ண முடியாது இப்ப ஏதாவது மூவிஸோ இல்ல இமேஜு வீடியோ காபி பண்ணனு இல்ல வேற ஒருத்தவங்க கிட்ட இருந்து நம்ளோ அதுல ஏத்தணு அப்டிங்கும் போது நம்ம டைரட்டா என்ன பண்ணிருவோ அதுல இன்செட் பண்ணி நம்ம பாட்டுக் காபி பண்றது பேஸ்ட் பண்றது இந்த மாரி வேலையெல்லா நம்ம பண்ணுவோ அப்டிங்கம் போது லேப்டாப் போகதாண்டா செய்யும் அதனால தா வந்து சர்வீஸ் பண்ணம் போது லேப்டாப் வாங்கம் போது நம்மளுக்கு சொல்ற முக்கிய முக்கியமான விஷ்யோ வைரஸ் ஏறாமா பாத்துக்கோங்க வேற எதுவு டிவை வைஸ் வந்து இதுல கனெக்ட் பண்ணாதீங்க ஏன்னா வைரஸ் ஏறிடுச்சுன்னா சர்வீஸ் பண்றது கஷ்டோ அப்டின்னு அதனால உ லேப்டாப் பாத்து வச்சுக்கோ சரியா
ஓகே கா இதுக்கப்ரோ எ லேப்டாப் கரெட் டா வசிக்கிற
உம் சேரிடா செரி பாரு எனக்கு வேற வேல ர்க்கு
ஓகேக்கா
அ பாய்டா உம்